சொல்லுங்க
என்ன பண்றீங்க நல்லா இருக்கறீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்கறாங்களா
ம் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க நானு நல்லா இருக்கே சௌக்கியந்தா நீங்க எப்
அப்புறமா நானு நல்லா இருக்கேங்க அப்புறமா வந்து ஆ எல்லாரு நல்லா இருக்கறாங்க சும்மாதா இருக்கிறே நா அப்ரோ வந்து நீங்க வந்து டூருக்கு எங்கயாச்சு வெளியே போனுன்னா நீங்க எதுல டிராவல் பண்ணுவீங்க
நா வந்து கார் தா சூஸ் பண்ணுவே ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு நிப்பாட்டிட் க்லா எங்க வேணா போய்க்கிலா ஏனா இப்ப டிரெய்ன்டுல போனா ஸ்டேஷன்ல போய் ஏறுகிறுவாங்க அங்கிருந்து ஆட்டோ புடி க்கிணு பைக் எடுக்குணு டிரெயின் டிக் எடுக்குணு வேஸ்டாவுது ஏன்னா கார் இருந்தா பெஸ்ட் ஏன்னா வண்டிலியு போ முடாது இப்ப வந்து தூக்க வன்ச்சுனா வண்டிய் எங்க போய் நிப்பாட்டுவீங்க தூங்க னா காரு இன்ச்சுனாக்கா அப்டே கார் வருமாரி பட்த்து தூங்கில்லா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஆமா ரொம்ப புடிக்கு எனக்கு கார்ல போனா
அப்படியு
ம் கார் கூட நா வாங்கி வச்சிருக்கே கார் கூட இருக்கு எங்கிட்ட தார் வச்சிருக்கே தாரு அந்த
ரொம்ப புடிச்ச இது வந்து பைக்ல போறதா ரொம்ப புடிக்கு அதுவு மழ மர மாதிரிருக்கிற கிளைமேட்ல
ம்
அப்டே ஐஸு இல்லனா பானிபுரி அந்த மாரி சாப்ட்டுட்டு அப்புற இப்ப பைக் க்குல போனா ரொம்ப புடிக்கு அந்தக் அந்த இதுல கொஞ்சோ ம் தூரனோ பைக்ல போலா ரொம்ப லாங் டிரே போரோனா கார்ல போலா பட் டு எனக்கு வாமிட் வரு கார்ல பட் ஏ ஏன் வே எங்க பஸ்லே எங்க வேறாச்சுவே யாரு கூடயாச்சு போனா வாமிட் வரு அதுவே வந்து எங்க ஹஸ்பண்ட் கூட போனா எங்கள எனக்கு வந்து வாமிட் வராது ஏன்னா அவுங்க பேசிட்டே வருவாங்க
ஆமா
ட்டே வருவாங்க பாருங்க நம்ம மைண்ட் வந்து அதுல போகாது இல்ல மைண்ட் கூட அங்கப் போகும் போகாது அவ வந்து என்னமோ பேசிட்டு ஃபண்ணா இருப்பந்து ப்பாங்க சோ அதனால எனக்கு மைன் அங்க போகாது அதனால எனக்கு வாமிட் கூட வராது அ எங்க ஹஸ்பண்ட்டுக்கு கா காரு தா வச்சிருக்கிறாங்க
ம்
சோ அதனால பழகி கூட போயிச்சு அதுல போய் போய் அவுங்கனு வா சும்மா பழகினாதா அது செரியாகு அந்த மைண்ட் செட் உனக்கு போகு நம்ம மைன்செட் இருந்தாதா அது வரு அப்டி சொல்லி சொல்லி கார்ல எங்கேயாச்சு கிட்ட கிட்ட கூட்டிட் போய் அப்டியே அது பாட்டு பாடி வா அப்படியே அப்டி சொல்லுவாங்க சேர் சாங் போட் பின்னேவா நானு அவுங்களு பாடிட்டே பசங்கூட பாடிட்டு
ம் பசங்களா இருக்காங்ளா
ஆமா ஒரே ஒரு பொண்ணு இருக்குறா
ம் ம் பெரியவொண்ணா எத்தன வயசாவுது பொண்ணுக்கு
இன்றுதா நாலு வயசாவ்து
அப்டியா
ம் இப்பதா எங்க எங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து நவால் தா
ம்
அவுங்க வந்து கார் மெக்கானிக் வேல செய்றாங்க ஷெட்டு வச்சிர்கிறாங்க ஆமா ஷெட்டு வச்சிர்கிறாங்க அவுங்களே
ம்
சோ அதுன எங்களுக்கு வந்து ஆறு ஆறு வர்ஷோ ஆயிச்சு கல்யாணாயி
ம் ஏ அது ரெண்டு வருஷ கழ்ச்சு கொந்த
இல்ல அது கடவுள் எப்ப குடுக்கு போது தானே வாங்க முடியு
யோவ்
அப்டி
ம் ம்
ஏதோ ஒன்னு வ
நா என்ன நெனைச்சேனாக்கா நா என்ன நெனச்சேன்னா கல்யாணமாகி இரண்டு வருஷோ அப்டியே சுத்துறாங்க போல சு த்துவே சுத்துவே சுத்திட்டு நல்லா இது பண்ட்டு
நம்ம வந்து முதல்லே அது பிளான் எல்லா வச்சு ஆமா அது ஒரு ரீசன் தா அது நானு சொல்லலா இருந்தே அது ஒரு ரீசன் தா முதல்ல நாங்க வந்து ம் சொல்லி வச்சிட்டோ இப்படி எல்லா இருக்கலா இப் அது நல்ல பேர் நெறையா பேர் சொல்வாங்க இப்படியெல்லா சொன்னா வாழ முடியாது இப்டி சும்மா வாயாலதா சொல்ல முடியு அப்பிடின்னு பட் நாங்கனாப் அப்பிடி இல்ல நல்லா சாப்பிட்டு நல்லா சுத்தி நா வந்து முன்னாடியே கல்ண்தேக்கு முன்னாடியே நா வந்து நல்லா சாப் ப்பிடுவே நல்லா சுத்துவே நல்லா டிரெஸ் ஸு ஆமாங்க அதுனால தா இதெல்லா பண்ண முடியு இல்லேன்னா ஆ அப்பறமா வந் து நெறையா வந்து சாப்பிடுவே துணி வாங்கி நெறைய போடுவே எனக் கல்யாணத்துக்கு முன்னாடி நா விருப்பப்பட்டதெல்லா நா செஞ்சுட்டு இருந்தே
ம் செஞ்சுட்டு இருந்தீங்களா வாங்கி கொடுத்தா இருந்தாங்களா
அதா அதா நம்ம கேட்டா தானே அவுங்க வாங்கி தருவாங்க நா ஏதாச்சு கேட்டா அவுங்க இல்லேன்னு சொல்ல மாட்டாங்க சேரி வாங்கிக்கலா அப்டி வாங்கிக்கலா அப்படிதா சொல்லுவாங்க
ஆஹ
துவே அவுங்களுக்கு பழகிடுச்சு அவுங்களுக்கு வந்து மாற ஆ இப்ப வந்து இத சொன்னா கூட புதுசா என்ன எப்ப வந்து பண்ணிட்டு தான இருக்குறே தொடர்ந்து அது அவுங்களுக்கு பழகிடுச்சு அவுங்க வந்து புதுசா கல்யாண ஆயிச்சுன்னு இப்டி பண்றா அப்பிடிலா இல்ல முன்னாந்து அப்பிடிதா பண்றா இப்போ அப்படிதா பண்றா அவ்ளோதா அப்டின்னு பண்ணின்டு இருக்குறாங்க அவ்ளோதா
ம் ம் நீங்க யே இத்து ம்
அப்பறமா வந்து ம் என்ன ஏதாச்சு சமைக்கு அப்டின்னு சொன்னா கூட நீ யா சமைக்கிறியா செடி நல்லா இல்ல கூட அது நல்லா இருக்குது அப்டின்னு சொல்லுவாங்க
ம்
அதனால நா என்ன சமைச்சாலு அது சாப்பிடுவாங்க நா ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லன்னா சொல்லிருவாங்க நல்லா இல்ல அப்பிடின்னு அவுங்க வந்து நல்லா இல்லேனா கூட சாப்பிடுவாங்க
ம்
அப்புற வந்து நா வந்து நா வந்து துணி கொஞ்ச தெப்பே நானு டெய்லர் தா நா துணி எல்லா தப்பே ஆமா நா மொதல்ல வந்து கத்தம் போது வந்து போகல நா
ம்
நா வந்து ஒரு ஒ ஒன்ற வ ஒன்ற வ ஒன்ற மந்த்து
ஹலோ கேக்குதா
கேக்குது ஆ கேக்குது சொல்லு ம் அ மந்தத்லன்னா ரெண்டு மந்த் தா போனே டைலரிங் கத்துறதுக்கு கத்திட்டு அப்புறமா வந்து நின்னுட்டே அப்புறமா வந்து என்னடா பண்றதுன்னு பாத்தா போன்ல இப்பதா போன்லயே நெறைய வருது எப்டி கத்துக்கலானு சோ போபோன்ல பாத்து என்னனு கத்தகுட்டே அப்புறமா என்னுடைய நாத்தனார் வந்து தெக்குறாங்க
ம்
சோ அவுங்க வந்து கட் பண்ணி தருவாங்க இப்டி எல்லா தைக்கலா அண்ணி எப்டின்னு சொல்லுவாங்க சோ அது பாத்து அவுங்க கத்து தந்தது பாத்து நானே கத்துக்கிட்டே உ நானே இப்போ நானே என்னோட துணிய தெக்கர
ம் ஹும் பரவால்ல சூப்பரு
இ ஏதாச்சு பெண்களுக்கு ஏதாச்சு இருக்கணு உணர்வு அப்டின்னு சொல்வாங்க
ஆமா ஆமாமா கைல ஏதாவது தொழில் வச்சிருந்தா நல்லது தா
நா என்ன சொல்றேன்னா அவுங்க சமைச்சு வீட்ட பாத்துக்க கொழந்தைங்க பாத்துக்கிறதே ஒரு பெரிய பொறுப்பு தா நா சொல்வே
ஆமா
அ சமச்சி ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்சறதுகுல்ல போதும் போய்டாயிடு
ம் ஏன்னா நம்ம அவர் வேனா சும்மா இல்ல எல்லாரையு மெயின்டென் பண்ணனு சமைக்கணு வீட்டு எல்லா வேலலா பாக்கணு ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ எனக்கு கேக்கல ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா